ன்னடா போன் பண்ணிருக்க
டே ன்னா டா போன் பண்ணா கூட எடுக்க மாட்டற
இன்னா சொல்லு
சென்னாதா பண்ற இப்போ வீட்டுல
சும்மா தா இருர
வெளியே எங்னா போலாமா
எங்கும் வரல நான்
எங்யு வர்லயா
உஹும்
ஓ என்டாறு வாங்குனே புதுசா
எதுமே வக்கல டிரீட்டு கிரீட்டு
டிரீட்டு வக்கிறன்டா அதாண்டா வாடா போலாம்
ஆஹ் வாங்தல
ன்னா வேணு சொல்லு வாங்கி தர என் பட்ஜெட் ஐய்நூருபா நீ ஐய்நூறுரூபாய்கு ன்னாவேனா வாய்ங்கோ
நீ எதுனா வாங்குடு தமிழாழுங் கிட்டந்து
ம் செரி
ம்
ம்
பைக் எப்டி இருக்க
பைக் நல்ல தா இருக்குது ஓட்டறத்து ஸ்மூத்தா இருக்குது இது வேற ஸ்கூட்டிலியே ஸ்போட்ஸ் வாரஸ் போட்ஸ் பைக்கி சூப்பரா இக்குது பியூச்ர்ஸ்லா அதுல ரெஸ் மோடு
ம்
எல்லாருக்குது
ம் ம்
இப்ப எங்க வீட்டு எங்க வீட்டு பாரு உங்க வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அண்ணா போச்சுறா
எதே
வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஏதோ எம்டி பைக் ஒண்ணு போச்சி யாரு அந்த அண்ணா
தெர்ல
ம் உங்க வீட்டுக்கா பாத்தன்டா இப்போ கடிக் வந்து வந்தே
ம்
பாத்தே எம் டி ல ஒரு அண்ண போச்சி
ம் ஹூ
அதுக் தா கேட்ட
ம்
போலாமா இந் பாபாக்கு
பாபாகு போனுன்னா கன்ஃபாம்டா
டே த்ரீ ஹண்ட்ரட் தான்டா இக்குது போலாடா
நா
நீ ஒரு ஃபிப்டி எத்துனு வா
ம்
ஃபிப்டி பைகிக்கி பெட்ரோல் போட்டு எறனூருபாய்கு சாப்ட்ர்லா எறநூற்வாய்கு கொஞ்சோ சாப்ட முடியாது ஒரு எறநூத்தம்பரூவா போட்ற சப்புலா
ஆ செரி
என்னா
ஆம்
ம்
என்னா
ம் என்ன சாப்பல்லா ரொட்டி சாப்புட்லாமா சிக்கன் ரைஸ் சாப்ட்ரலாமா தாபா ரைஸ்
சிக்கன் ரைஸ் தா
சிக்கன் ரைஸா சிக்கன் ரைஸ்னா அப்ப எற நூறுவால முடிஞ்சிரு
ம் எறநூறுபால முன்ஞ்சிரு ம் ஆமா அதுவு ரொட்டியு ஆடர் பண்ணிலா அப்டியே
ஆ செரி ரொட்டி ஆட்ரு பண்ணிட்லா ரொட்டி ஆரு ஆட்ரு பண்ணா இது கிரேவி வாங்கனுமே
கிரேவி வாங்கிதா ஆவுனு அ ரைஸூ வேணான்ட்டு கிரேவியே சாப்ட்டுர்லா
ம் சரி இப்போ இது சாப்
நா
சாப்ட்டர்லாண்டா
ஆ ம்
ம் செரி கைன் இல்லனா கைனில நாத்துலா போட்டு வச்சிங்ளே நெறைய புடுங்கிட்டீங்ளா
நா ம்
ம் நாத்து நட்டீங்ளா புடிங்கி
நட்டம்
ம் உங்க அப்பா நேத்து டிராக்ட்டர் எத்துனு போனாரு எதுக்கோ மருந்து வாங்கின் வந்தாரு பாத்தே
ம்‌ ம்
ட்டீங்களா இல்லையா
போட்டோண்டா
ம்
பைக் மாடிஃபை பன்ரோம் எங்க பன்து
எது உ எம்ட்டியா
ஆ
கோட்டு ரோட்ல ஒரு கடகீது போலா இல்லனா திருவள்ளூரு
ம்
அதுமேரி எத்து போனோம்னா பன்னிட்லா
எப்டி பண்ணானம்மா அவ்ங்க
நம்ம போனாலே அவ சொல்லுவா ஐடியா நம்போ பாத்துக்கலா அப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாறி சரி
ஆ ஆ
ன்னா சொல்ர
ம்
ம்
என்னா
என்னா என்னா என்னா பேசதுன்னு தெர்ல போலாம்னா காரு ஆமா உங் மாமா ஒரு காரு ஓன்னு வாங்குனாரு அது ஓட்னியா
ம்‌ ஒட்ன மஜாவாருக்கு அப்டியே
ஆ என்க்தா என்க்தா தர்ல ஒரு ரவுண்ட் கூட காரு உங் மாமா கார்ல்லா வாங்கிருக்காரு டிரீட்டு தந்தியா என்ன மட்டு டீரீட்டு கேக்குற
நீனா உன்து வாங்கனா நா நானா வாங்குன காரு
உங்க மாமா காரு வாங்குனாருல நீ தர தேவ ட்ரீட்டு உங்க மாமா தானே
அடேய் நீ
ஆ
எங் மாமாவ தா கேக்கனோ ட்ரீட் எங்க மாமா வச்சுனு
உங் மாமான்ட கேக்கரே இரு ருத்ரேஷ் எத்தனாவது படிகிரா இப்ப மாமா பைய
ஃபோர்த்து
எந்த ஸ்கூலு
எஸ் பி ஒ ஏ
எஸ் பி ஒ ம்
என்னா
சரி சிபிஎஸ்இ அது
ஆமா.
ஆ ஆ டேம்காச
அவ உன்னு சேர்லா டியு
கிண்டர் கார்டன்ஸ் ஸ்கூல்லனான சேர்க்க வேண்டிதானே
ஆ
கிளர்கார்டன்
அது எங்க இருக்கு
பால்வாடுயிக்குதா
போடா பேக்கு
பால்வாடில சேர்த்து வுடலால்ல எங்க ஸ்கூல்ல எங்க ஸ்கூ அ
யார் சொன்னா
டேய் அது இங்கிலீஷ்ல வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல்
அ
தமிழ்ல வந்து பாலுவாடி
டேய் அப்ட்லா இல்ல கிட்ஸ் ஸ்கூல்டா அது
சேர் எங்க ஸ்கூல்ல வந்து கேட்டு பாரு
டேய் உங்க ஸ்கூல் பால்வாடியா உங்க ஸ்கூல்ல
எங்க ஸ்கூல்லல பால்வாடியில இருந்து டுவெல்த் வரையு இக்குது
அ இருக்கு பால்வாடி என்னெயோ ஒன்னு பேசினு இற்றா நா படிச்ச ஸ்கூல்ல தெரியாதுல்ல பால்வாடி எங்கடா இருக்குதுல்லே
நா காமிகிட்டா பால்வாடி இப்ப புதுசா பிளாக்கு லெவல்த்து பிளாக்கு நா நா படிக்கிற பாரு பிளாக்கு
லவன்தூ பிளக்கா அப்பிடினா நீ பால்வாடியா
டேய் நா படிக்கறல லெவன்த் பிளாக்கு அதுக்கு எதிரே ஒரு புது புது பிளாக் ஒண்ணு கட்
என்ன புது பிளாக்னா இந்த ஸ்போர்ட்ஸ்சு பிளக்கா
டேய்
சொல்லு
புதுசா ஒன்னு கட்டுனாங்கடா இப்போ
இப்ப எங்கன்ன காட்டுனாங்கோ கிரவ்ண்டுலையா கிரவ்ண்டுல கட்டுனாங்களா
கிரவுண்ட்ல கிரவுண்ட்ல எப்டி தெரியுமா
எப்டி இருக்கு
கிரவுண்டுல்லா இப்போ தரமா இக்குது மேட் எல்லா போட்டு வெச்சுக்கிறாங்கோ
டேய் கிரவுண்டுல எவனா மேட் போடுவானுங்கடா
சிமெண்ட்ல தர போட்டு மண்ணு கின்னு எல்லா கொட்டு
அ ஏ முட்டாளட உங்க ஸ்கூல்ல இதுத சிமெண்ட்ல கிரவுண்ட் போட்டு மண்ணு போடுவாங்க அதுக்கு மண்லயே இருந்துக்கலால அழகா
மண்ணு அவங்களுக்கு தெர்ல சிமெண்ட் போட்டுலான்ட்டு ஜல்லி எல்லா போட்டு மண் எல்லா போட்டு சிமெண்ட் போட்டு
இதல்லா சொன்னா அவங்களுக்கு என்னடா நீ
நானா ஸ்கூல்லு ஓனரு
பி டி சார் நான்ட சொன்னா சொல்லு இந்த மாரி சொல்லிட்டு போறாறு
பி டி சார் பழைய பி டி சார்ல்லா போயிட்டாரு யாரான்ட சொல்றது
உனக்கு புடிச்ச மிஸ் இருந்தாங்களலே இப்போ
அவங்க போய்ட்டாங்க ரிட்டைடு ஆயிட்டாங்கோ அவங்களா
டேய் ஏ போன வருஷோ தடா இருந்தாங்க அவுங்கோ
பி டி மிஸ் வேற ஸ்கூல் போயிட்டாங்கோ
வேற ஸ்கூல்லா எப்புமே உன்ன கேட்டுனு இரு க்குமாமே தமிழ் சொன்னா
ம் சொன்னா சொன்னா
அதுமேரி எதுனா சொல்லிருப்பா
அக்காவா உனக்கு அக்காவா மிஸ்ஸா அ
அக்கா உள்ள இருந்தா மிஸ்சு
அட்டாக் ரவி மேல ஆணியா
என்ன டா
ஆ
ஆ
இப்ப எந்த ஸ்கூல்ல வேல் சேந்தாங்க அவுங்க
தெர்ல மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதனால வேலைக்கு போறாங்கள இல்லயோ தெர்ல
ம்
ம்
நீ போனியா இல்லியா
நா போல கூப்புல்ல
கூப்ட்டு என்னா உங்கக்கா கூப்பட்லடாங்க டேய்
அக்கானா கூப்புட்ணுமா டேய்
என்னடா
அக்கானா கூப்பட்ணுமா
ஆமா அக்கானா கூப்புடக் கூடாதா
கூப்புடக்கூடாது
மா டேய் வேஸ்ட்றா வுட்றா
சும்மாட அவுங்களா
என்னா சும்மான்னா
சொந்தக்காரங்களா அவுங்க எனக்கு
ஆ பின்ன
சும்மா தெஞ்சவங்க அவ்ளோ தா ஃப்ரெண்டு
ம் ம்
ம்
ன
என்னாச்சு
எதுவு இல்ல எதுவு இல்லடா
ஆமா அவங்க ஸ்கூல் பீ ட் சார் என்னா ரீல்ஸ்ல்லா போறாரு
எங்க ஸ்கூல் டே ஜாலி டேய் எங்க ஸ்கூல் பீ டி சார்லா ஜாலிடா டேய்
எல்லா சூப்பரா போட்றாரு அவரு
ஆமா யூத் ஆச்சே போட மாட்டாரா இளய ரத்தம்
இள ரத்தனா பண்ணுமா
ஆமா
ஆ
அ என்ன ஆ
ஆளே கெத்தாகிறாரு
ஆ
ம் நல்லா சொல்லி தராராப் பீ ட்டி
நம்மளுக்கு பீட்டியே இல்ல எப்பமே பீ டி தா நம்ளுக்கு
அப்டியா
ஆமா
ஆம்மா எ ஸ்கூல்ல இருந்து நீ ஏ வேற ஸ்கூல் மாத்
ச் அது ஒர் தண்ட ஸ்கூல்றா அது
டேய் அப்ப நா படிக்றனே அது தண்ட ஸ்கூலுன்றியா
நீ படிப்ப
டேய் எவ்ளோ பேர் படிக்றாங்கோ தண்ட ஸ்கூலுன்றியா
அத்தன பேரு தண்டொந்தா அப்னா
சே பாத்திர்லாமா உங்க ஸ்கூல் க்ரௌண்ட் பெர்சா எங்க ஸ்கூல் க்ரௌண்ட் பெர்சா பாக்லாமா பாக்லா வா ஒங்க ஒங்க ஸ்கூல்ல எத்தின் ப்ரான்ச்சுகிது எங்க ஸ்கூல்ல எத்தின் ப்ரான்ச்சுக்கிதுன் பாக்லாமா
என்னா ப்ரான்ச்சுது உங் ஸ்கூலு
பாக்கலாமா எத்தின் ப்ரான்ச் தெர்மா இருகுது
சு அ அந் அத்துன ப்ரான்ச்ல நீ படிக்கிறியா
அத்தினி ப்ரான்ச்ல நா படிக்கிலே எங்க ஸ்கூல்ல எத்தின் ப்ரான்ச் வச்சிக் தெரிமா
படிகிறே
எங்க ஸ்கூலே எத்தின் ப்ரான்ச் வச்சிக் தெரிமா அந்த ஸ்கூல் தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கட்டந்தே மெயின் ஸ்கூல் அத்
எது மெயின் ஸ்கூலு அச்சு ஓட உடுவ தெரிஞ்சுக்கோ அப்னா அப்னா அத்தினி ப்ரான்ச் எல்லா கட் டந்து இந்த ஸ்கூல் வர்ட்டூந்தா அத்லா கட்னாங்களா ஆ அவ்ளோ பெரி ஸ்கூலாடா அத
ம் பக்கத்திலே பக்கத்திலே எங்க ஸ்கூலுக் பக்த்லியே அவுங் ப்ரான்ச்ல சி பி எஸ் சி ஸ் கூலு
ப்ரான்ச்னா உனுக்கா வர்ப்போது காசே
தோர்லே இதே ப்ரான்ச்ல இன்னொர் ஸ்கூலு
அ இல்லே அத்தினி காசு உனுகு வத்துத்தா
எனுக்கு தான்டா தராங்க எங்க ஸ்கூல் பத்தி நா தான்டா பெருமையா சொல்னு
அப்ப என்னாத்துக் பெருமையா சொல்லினுருகறே
ஸ்கூல பத்தி நா தான்டா பெரும்யா சொல்ணூ
உங்க ஸ்கூல்னா எதோ உனுக் வர் மாரி இருகேடா காசே
நா காஸ் கட்டோல்ல
கட்னா கட்னா படிகித்துக் கட்றியா இல்னா பெருமையா சொல்லற்துக் கட்றியா
அது ரெண்டுத்துமே கட்வே நானு
த்துமே கட்டுவ்யா ஏ ரப்பா
ஆ
அதனால்தா தே லி இந்த ஸ்கூல் இவ்ளோ ஜாலியாந்துது
எனா ஜாலியாகுது ஒரு க்ரௌண்ட் இல்லே ஒன்னு இல்லே வெளியே சுத்த முடியாது வெளியே சுத்த முடியாத் வெளியே சுத்த முடியாது டே நாலா எப்புமே வெளியவே இர்ப்னேடா டேய்
ஆ சூப்பரா இர்ப்ப வெளிய வர்றே அண்ணே எங் ஸ்கூ ச எங் ஸ்கூல்ல ஏ சுத்த முடியாது
எப்டி சுத்தூ ஸ்கூலு க்ரௌண்ட் ஒரு கிலோமீட்டர் தள்ளிக்கிது ஸ்கூல் ஒரு கிலோ மீட்டர் தள்ளிக்கிது ஸ்கூல் உள்ள எப்டி ப்ளாக் மேல்யா சுத் த்துவ்யா
நா ப்ளாக் மேல்யா கொயந்தைங் ப்ளாக் போயிட் சுத்தின் வருவே
அ அ கொயைந்தைங் ப்ளாக் போய் சுத்துறே உங் ப்ளாக்ல எடோ இல்ல அதா
எங் ப்ளாக்ல எங் ப்ளாக்ல சுத்தி பாத்துன்டா கொயந்தைங் ப்ளாக் போய் பாத்துகியா நீ இரு நீ கொயைந்தைங் ப்ளாக் போய் பாத்துகியா ஆ சூப்ரா பாத்துர்ப்ப டேய் எப்டித் தெர்மாகூ கொயைந்தைங் ப்ளாக்கு பெயிண்ட்லா அச்சு
செர் நா அப்றமா பண்ட்டா பாய்
டேய் ஏ இங்க பேசு பயோ உங்க ஸ்கூலு தோத்துச்சு வெய்டா
ஆ வேல ஒன்னுருகுது
டேய் வெய் டா டேய் உங்க ஸ்கூல் தோத்